அ ஏ
நல்லாருக்கேன்பா
ம் நல்லாருக்கோ சாப்ட்டீங்களா
சாப்ட்டன்பா நீங்க சாப்டிங்களா என்ன சாப்டிங்க என்ன சாப்ட்டீங்க
சிக்கன் கொழம்பு சாதம் நீங்க என்ன சாப்ட்டீங்க
ஃபிஷ் கொழம்பு ரசம் சாப்பாடுப்பா
ஓ செம்ம காம்னேஷன் எனக்கு ஒரு பேரண்ட் கால் பண்ணியிருந்தாங்க
ஆ சொல்லுங்க
அந்த பேரண்டோட சாரி அந்த ஸ்டூடண்டோட பேரண்ட்டுக்கு அவங்க அப்பாக்கு கிட்னி ஸ்டோனுங்களா
அ அதனால
அதனால நாங்க எங்க மதரின்லா ஹோம்க்கு போறோ அங்கருந்து ஹாஸ்பிட்டல் போக வர எங்களுக்கு ஈஸியாருக்கு
ம் ம் ம்
அவங்க ஒரு ப்ளேஸா அங்கந்து கிட்டன்றனால அங்க போயி நாங்க ஸ்கூல் சேஞ்ச் பண்லானுருக்கோ. அப்டின் சொல்றாங்க.
இப்ப ஸ்கூல்லிந்து அ ஸ்கூல்லிந்து க்குயிட்டாக டாங்ளாங்க என்னப்பா இது.
க்கு ஆல்ரெடி எங்க க்ளாஸ்ல டுவெல் மெம்பர்ஸ் இதே மாரியே டிரான்ஸ்பரே எல்லா.
ஆ ஹ
இப்போ அதே மாரி இந்த ஸ்டூடென்டு போறன் சொல்றாங்க.
ம் ம் எதிர்பாராததை எதிர்பாருங்கள்ன்ற மாரி இருக்குல்ல.
எஸ் மாற்றம் ஒன்றே மாறாததுன்ற மாரி இருக்கு. ஸ்கூல்ல என்ன நடக்குது ஏதுன்னே தெரியமாட்டன்து.
அ
ஒரு ஸ்டாஃபு இன்னோரு ஸ்டாஃப பிளேம் பண்ணி பிளேம் பண்ணி பேரண்ட் கிட்ட பேசிட்டேருக்காங்க எப்ப பாரு.
எப் அந்த மாரி பண்ணும்போது ஸ்கூல பத்தின ஒரு ஒப்பீனியன் எப்பிடி இருக்கு? இப்போ ஒரு வீடே இருக்குதுன் வெச்சுக்கோங்ளே ஒரு வீடே இருக்குதுன் வெச்சுக்கோங்ளே இப்போ நம்ம வீட்டுக் குள்ள நாலு பேரு இருக்கோ நாலு பேரு நம்ப ஒருத்தங்கள பத்தி ஒரு த்தங்க வந்து கொற சொல்லிக்கிட்டே இருந்தொன்னா என்ன இது இவ் ஒரே வீட்லதான இருக்காங்க இவுங்க அ என்ன இவுங்க க அ குடும்போ பண்ணுவாங்க இவுங்க ஏ ஒருத்தங்கள பத்தி ஒருத்தங்க வந்து இவுங்குளுக்குல்லியே ஒரு அட்ஜெஸ்மெண்ட் இல்ல இவுங்க எப்பிடி வந்து இந்த ஃபேமிலி ய கரக்டான விதத்துல கொண்டு போக முடியு அப்டின்ற ஒரு ஒ அ வ இதுவ வந்து ஏற்படுத்திடு இல்லியா?
அதுதா நாங்க ஃபஸ்ட்டு டேவே என்ன சொன்னோ யாரு யாரையு வி ட்டு குடுக்காம யுனிட்டியா ஒக் பண்ணுங்க என்ன ப்ராப்ளம்னாலு நம குள்ள வந்து நம்ம கிட்ட சொல்லிக்கோங்க அப்டின் சொல்லி தா நாங்க ஸ்டாட் பண்ணோ. ஆனா இங்க ஒரு ஸ்டாஃப் அதுதா யார என்னஸ் சொல்றதுனே தெரியில அவுங்குளுக்குள்ள கிளாஷ்னால இவங்க இது பண்றாங்ளா? இல்ல அ அந்த ஸ் டாஃப வந்து இப்போ நாங்க கிளாஸ் டீச்சரா போடல அதனால அந்த மாரி பண்றாங்ளா? என்ன விஷ்யோன் தெரில தேவல்லாம அவுங்க டிக்கிற ஸ்கூல பத்தி எல்லா வந்து அந்த பேரண்ட்டு கிட்ட பேசிருக்காங்க. அந்த ஸ்கூல் சூப்பரா இருக்கு கோச்சிங் நல்லாருக்கு. அம் ஸ்போட்ஸ் நல்லா இருக்கு அது இதுன் என்னென்னமோ பேசிருக்காங்க.
ம்
இன்னிக்கு அதனால தேவ இல்லாம ஃபோர் தட்டி வரைக்கு எங்குளுக்கு மீட்டிங். சம்ம டென்ஷன் ஆயிடுச்சி. போட வேண்டிய ஹோம் ஒக்கே எனக்கு மறந்துருச்சி கால் பண்ணி கேட்டு நா போட்டே பேரண்ட் கிட்ட.
இது ஒரு பெரிய டென்ஷ்ன் இல்லிங்ளா? இந்த மாதிரி தலவலிய நானுமே கடந்து ஆ இப்ப தாங்க ஒரு ஆறு மாசமா வேற விதமான டென்ஷனோட அப்டியே வாழ்க்க ஸ்மூத்தா போவு துங்க.
ஒன்னு விட்டா இன்னொரு டென்ஷன் போன வருஷல்லா நா மதர் டீச்சராந்தா எல் லாமே ஒர்க் ஆகு எந்த ப்ராளமு இருக்காதுன் பாத்துச்சி இப்ப எல்லாருமே நல்லா பேச றாங்ளே இங்க போய் ஒர்க் பண்லான் பாத்தா இந்த மாரியெல்லா கெளப்பறாங்க. நிம்மதியாவே இருக்க முடில எ ங்க போனாலு வீட்ல ஒரு டென்ஷன் ஸ்கூல்ல ஒரு டென்ஷன்.
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா அ வெ வேலனு பாக்க ஆரம்பிச்சுட்டோனாவே நம்ம ஏன்னா வ வ லேடிஸ்க்கு ஏற்கெனவே வீட்லியே ரொம்ப பேடன் தா. ஆ அது வந்து ரொம்ப சேந்தர்ற மாரி இருக்குது இல்லிங்ளா
ஆமா கண்டிப்பா அதுவும் எல்லா எடத்திலியு பிரச்சனையாருக்கிறதா ரொம்ப கஷ்டமாருக்கு
ஐயோ நிஜமாவேங்க எனக்கு வேல செய்யும்போது முட குடப்பா ஆ அது ஒரு மாரி இருக்கு வீட்டுக்கு வந்தா ஏதோ நம்ம பிள்ளைங்க நம்மள எல்லா அப்டி ஏதோ ஒன்னு அப்டி போயிடும்பா
நீங்க இப்ப வேலைக் போலையா
போலப்பா நா நின்னுட்டே அததா சொன்னனேன் இங்க வந்து வ வேற விதமான பிரச்னைங்ள ஃபேஸ் பண்ணி ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு மாதிரி மன சோர்வாய் போச்சு பா ரொம்ப ரொம்ப ரொம்ப சோர் வாய்ப்போச்சுப்பா வே வேலையு இல்ல வேல கிளாஸ்கு போயிந்த போதாவ்து எதபத்தி நா திங் ப எத பத்தியு திங்க் பண்ணாம இருக்க முடில ஆனா அந்த ஒரு கொஞ்ச நேர கொஞ்சோ ம் ஜாலியாருக்கிற மாரி ஒரு ஃபீலா இருந்துச்சு
ஃப்ரீயா இருந்திருப்பீங்க
ஆமா வீட்டுக்குள்ள இருக்க ஆரம்பிச்ச நாங்க இருந்தது டெட் எண்டுப்பா வீட்ல கடைசீ மூல அதுல ஒரு நாள் என்னாச்சு திடீர்னு நா உள்ளர வேல செஞ்சுக்கிட்டேருக்கே வெளியல ஃபயர் ஆயிடுச்சுப்பா எனக்கு அப்பருந்து இன்னு கொஞ்ச டிப்ரெஷனாயிடுச்சுப்பா அந்த பய வந்து கை கால்லா நடுங்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க
கூட யாருமே இல்லிங்ளா
யாருமே இல்லப்பா நா மட்டு தனியா இருக்கே அங் க ஒரு காடு மாரி இருக்குதுப்பா ஆ கால் பண்ணப்பா வந்தாங்க வ எல்லா முடிஞ்சதுக்கப்ற வந்தாங்க இருந்தாலு அந்த அது த னியா ஃபேஸ் பண்றது நம்பதான
ஆமா
ஆ அது ரொம்போ அந்த பய வந்து மனச விட்டு நீங்காத ஒரு பயமாயிடுச்சுப்பா அ எதோ அந்த உம் அப்டியே அனல் வீட்டுக்குள்ள அடிக்குதுப்பா இன்னு கொஞ்ச இல்லனா கதவியில்லா புடிச்சிருக்கோ ம் ஒயர் கியிர்
ஃபயர் ஆஃபிஸ்லந்து வந்தாங்ளா
இந்தாங்க தெருவே ஒன்னு கூடிடுச்சுப்பா ஆனா நா வீட்டுக்குள்ளருந்து வெளியப் போகவு பயமாருக்கு எனக் க்கு கடைசீ வீடு இது ஆ கடைசீ வீடு ஆ எனக்கு ரொம்ப அது ஒரு மாரி மனப் பதட்டோ ஒரு பயோ நைட்லாந் தூங்கறே கணுமுன்னாடிலா நெருப்பே இருக்குது
உம் வீட்ல அனலாருந்திருக்குமே அன்னைக்கல்லா
அய்யோ ஏங்கே அனலா ரொம்ப முடில உள்ளுக்குள்ளாற இருக்கவே முடிலப்பா
பசங்கல்லா
பசங்க எல்லா ஸ்கூலுக் போயிட்டாங்க காலேஜ் போயிட்டாங்க வேலைக் போறவங்க எல்லாரு கெளம்பிட்டாங்கப்பா யாருமே இல்ல மூனுப் போர்ஷன் இருந்தது ஆம் நா மட் ட்டு வீட்லருந்தே
ஓ ஓகே ஓகே
து அ என்னவோனிக் ஒரு வேல செஞ்சிட்ருந்தே ஆ நா ஆர் ஆயில் காச்வேம்ப்பா
ஓ
அத காச்சுக்கிட்டுருந்தே ஒருத்தங்க கேட்டாங்க அப்டிங்கறக்காக அவுங்களுக்கு குடுத்தனுப்புணுமே அப்டின் சொல்லிட்டு ஆ அவுங்களுக்கு காச்சிட்ருந்தே அதுல எனக்கு தெரியில வெளிய இல்ல நடக்கறது என்னன்டே திடீர்னு என்னடா இவ்ளோ அனலாருக்கு பக்கத்து வீட்லந்து எதோ பேச்சு குரள்லா கேக்குதே அப்டின் சொல்லிட்டு கதுவு தொறந்தப்பா அப்டியே வீட்டுக்கு மேல நெருப்
அச்சோ எத்தனாது ஃப்ளோர் அது எத்தன ஃப்ளோர்ஸ் இருக்கு அங்க
மூணு ஃப்ளோரு அந்த மூணு ஃப்ளோரையுந் தாண்டி எரியுது நெருப்பு
அய்யோ
அவ்ளோ ஹைட்டுக்கு அப்டியே பாத்தா ரொம்ப பயோ ஆயிடுச்சு ரொம்ப பத்தட்டமாயிடுச்சு என்ன பண்றதுன்னே தெரியில யாருக்கு ஃபோன் பண்ணனு அ எல்லா வருவாங்க ஆ ஆஃப் பண்ணுவாங்க அப்டின்ற மாரி சொல்லிட்டு வச்டாங்ளா வீட் தற் ப்ரோக்லா அது இன்னு அ நா எ இன்னு பதட்டமா சொல்ற அது ஒரு சீரியஸாவே எடுத்துக்கலப்பா அ அது ஒரு மாரி இன்னு கொஞ்சோ ஆமாம்மா ஆமா அவ்ளோ கேரா இருக்காங்கதா ஓ போல அப்பறோ எல்லாமே அததா ஒண்ணொன்னா வந்து நா ரியலைஸ் ஆகுறேம்பா நம்ளுக்கு நம்ம மரியாத குடுக்கணு நம்மல நம்ம கப்பாத்திக்கனு நம்மள நம்ம பாத்துக்கனுன்றத வந்து நா ரொம்பவு உணர்றே
நமக்கு நம்ம மட்டுந்தா நம்ம
நமக்குன்னா ஆ கண்டிப்பா அது நா ரொம்ப உணர்ந்துட்டே அதுனால நா வந்து யாரையு நா திரும்பி கூட பாக்குறது இல்லப்பா இப்பல்லா
நல்லது நல்ல விஷயோ நீங்க ஆர் ஆயில்னு சொன்னதுதா எனக்கு ஒரு ஞாபகோ வந்துது து எங்க ஸ்கூல்ல எங்க ஸ்கூல்ல ஒரு ஆன்டி க்கி ஆர் ஆயில் குடுத்துருக்காங்க யாரோ
சொல்லுங்க
த்த ஆயில வந்து இங்க ஒரு ஸ்டாஃப் உப்பு அவ அ பிரின்சிபல் மேம் வந்து காஸ் குடுத்து வாங்குறாங்க
அப்டியா ம்
அவுங்க ஒரு அமௌண்ட் போட்டு அவுங்க சேல் பண்ணிட்ருக்காங்க இதுல வேற மிக்சிங் வேற போட்றாங்க போலருக்கு அ இன்பிட்வீன்ல எ எதாச்சு குடுத்தாங்களா என்னன்னு தெரியில ஐ திங்க் சோ அ அவதா சொல்லிட் இருந்தாங்க ஃபோர் ஹண்ட்ரட் பே பண்னணு நா அவுங்களுக்கே இன்னு தராமருக்கே
அ ஹா இந்த மாதிரி ரி வேலையெல்லா நடக்குதுங்களா நடுல ஒரு ஆள் வேறங்ளா
அதுதா அன்னைக்கே நாணு திங்க் பண்ணே அ எனக்கு இப்போதா ஜஸ்ட் நவ் ஒரு த்ரீ டேஸ் பி ஃபோர் தா தெருஞ்சுது தா ஓங்கிட்ட ஷேர் பண்லான்னு பாத்தே
சேரிங்க சேரிங்க நல்லதுதாங்க ஒருத்தகளுக் நம்பள குடுக்குறோ அது நல்லதுதா என்ன வெலக்கு வாங்கறோங்களா அந்த வெலக்கி விக்லாம்ல
ஆமாங்க கண்டிப்பா ஆனா எல்லா ஸ்டாஃபு கேட்டுட்டே இருந்தாங்க அந்த ஆன்ட்டிய என்னங்க ஆண்டி ஒரு மாசத்துலயே இவ்ளோ பெரிய முடி வளந்துருச்சு சூப் பர் சூப்பருன்றாங்க ஆனா ஏ என்னோட எதிர்ல வந்து யார் குடுத்தாங்க எதுன்னு பேசிக்கல ஒருவேள அந்த பிரின்சிபல் மேம் கிட்ட மட்டு சொன்னாங்களோ என்னமோ தெரியில அதுனால அவுங்க வாங்கி
ம் இருக்கலா இருக்கலாங்க
ம் அதுதா அப்றோ மத்த ஸ்டாஃப்ஸ் எதர்ல இவுங்க சொல்லவு இவுங்க அ பிளிங்க் ஆகுறாங்க என்னடாஇது ஆயில்ல பிஸ்னஸ் பண்றாங்களே அப்டின்ட்டு நானும் எதுவு சொல்ல விருப்போ இல்லைங்க நானு அமைதியா
அ அவ்ளதா அவ்ளதா அவ்ளதா எப்பா ஒரு ஒரு விஷயோ வந்து வேணான்ற போது அது ஷேரே பண்ணக்கூடாது பா செரிப்பா அடுத்த கால்ல அடுத்த கால்ல வந்து நம்ம மத்த விஷயத் இத ஷேர் பண்ணிக்கலா எனக்குட்ட ஒ கொஞ்சோ வேலருக்கு கொஞ்சோ வேல முடிச்சுட்டு கால் பண்றேப்பா ஓகேப்பா ஓகேப்பா